ணா
ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கோ நல்லாருக்கோ
இது சரிங் எல்லா நல்லா இருக்காங்க ஓகே ஓகே கால கால் பண்ணி ங்க அதா இப்ப கால் பண்ணு பண்ணே உங்க ஏதோ லேண்ட் இருக்கு வீடு ஏதோ கட்ணுன்னு சொன்னீங்க ஒ அதுக்குதா டிசைன் கேட்ரிந்தீங்க போல சோ அதா போன் பண்ண உங்களுக்கு எந்த மாரி வீடு வேணு எந்த மாரி எவ்ளோ பெருசு லேண்டு என்ன அதெல்லா சொன்னிங்க கரெட்டா நம்ம அதக் ஏத்த மாரி
அது வந்து கரெக்டா ஆப்ஃ லே ஆப்ஃ ஃபிளாட் தா இருக்கு அதாது அந்த பாட்ல பாதிக்கு வீடு கட்டியிருக்காங்க மிச்ச பாதிக் கு ஃபிளாட்ல எடோ இருக்குது
அ சரி
ஆ பக்கத்துல இருக்ற பில்டிங் கொஞ்சோ அதுவும் நம்மள்து தா கொஞ்சோ எக்ஸ்டன்ப்பா ஆஃபுக்கு கொஞ்சோ அதிகமாகவே கட்டிருக்குது கொஞ்சோ ஒரு ஒரு அடி அந்த மாரி அத இடிக்காம டேமேஜ் ஆகாம இதுல கட்டுற மாரி கட்டணு அதுக்குதா நா உங்கள பாத்தே சென்னீங்கனா அஹ் ஆல்ரெடி நீங்களு ஆல்ரெடி கட்டன வர உங்ளுக் தெரிஞ்சவரு தானே எப்டி கட்டிருப்பாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கோ
ம் ம் இல்ல நாங்க தா அந்த வீடு செஞ்சது நா தா கான்ட்ராக்ட் கார தா பேசிட்டே ஸோ அதா ஆஹ் ஆமா ஆமா உங்க வீடு எவ்ளோ
அப்டிங்களா நா கூட அப்பாவோ யாரோ செஞ்சிருப்பாங்கன்னு நெனைச்சே அத செரி என்னன்ட்டு கேட்டுக்கலா அப்டின்னு தா நெனச்சே
ஆ சரி சரி எவ்ளோ பெருசு நம்ம லேண்டு எப்டி
நம் அதுதான்ப்பம் ஒரு ப்ளா அதாவது
ஒரு அர ஏக்ரா இருக்குமா
அவ்ளோலா இருக்காது அதா ஒரு பிளாட்டுப்பா
ம் ம்
ஒரு ஃபிளாட்ல பா ஆ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடோ இருக்கு எம்டியா
ஓ அப்டி அப்டியா ஓகே ஓகே இல்ல அண்ணா சொன்னாப்டி நம்மளது ஒரு அர ஏக்கரா இருக்கு வந்தெ அதல கட்ணு அப்டிங்கிற மாரி ஆஹ்
அது வந்து நெக்ஸ்ட் வீக் தா அது பாக்கணு அது வந்து ஆமா இதல கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பிரச்சன போயிட்ருக்கு
ம்
முடிச்சிட்டுதா அத கை வெக்கணு அதுக்குள்ள இது கொஞ்சம் சரி கட்டிட்டோனா இதுக்கு ஒரு வாடக ஏதாது ஒரு கட கட்டி வுட்லான்ட்டுருக்கே
அப்டியா ஹா நா என்ன சொல்றனா நம்ப அந் தலேண்ட கொஞ்ச பெரு கட்டிட்டு நம் வீடு கொஞ்ச லக்ஸொரியாக கட்டிட்டு அதுக்கப்புற இதுக்கு வரலா அப் சொல்வற ஏனா
ஆஹ் நானே இதுல வாடகைக்கு விட ஆரம்பிச்சு சோன்னா நம்ம இதுலந்து ஒரு வாடகை வந்துட்டுருக்கோ நம்ம லோன் போட்டு கட்னாலு நம்ம அதுல லோனு எதாவது அடைச்சிக்லா வச்சுக்லா அதனால ஃபஸ்ட் இது இது சும்மாதானே கெடக்குது அதனாலதா செரி இத ஃபஸ்ட் சின்னதா ஒரு ரூம்ம ரெண்டு ரூம் வா வ வர மாரி கட வர மாரி கட்டிவுட் உட்ருவே கட்டிட்டு வாடகை குடுத்துட்லா நம்ப வாடக வந்துச்சு னா அங்க கட்டறதுக்கு எதுக்கு அதுப்து பொருள்லா வாங்குறக்கு நமக்கு இதா இருக்கு ம் அய் அது வந்து நீ பாருங்க இது இது ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ரு இது இது நா வந்து பாக்கணும்லா இல்ல நீங்க வந்து பாத்து கட்டி விட்டுருங்கோ மேடோ அந்த இது கட்ன மாரியே பக்கத்துல கட்ன மாரியே இது கட்டி விட்டுருங்க நா அடுத்து நீ அங்க வரும்போது நா ஊர்ல இருக்கே நா வரும்போது அங்க வர அப்ப நம்ம அந்த அர ஏக்கர எடத்துல போய் வீடு எப்டி கட்லா என்னன் நீ பிளான் பண்ணி சொல்லு
ஓகே ஓகே சரிங்க்கா நா இது ஒண்ணு பிரச்சன இது கட்டி விட்டுர்லா இப்ப நம்ம வீடு அங்க கட்றத பத்தி சும்மா கொஞ்ச அப்டி ஒரு க்ளான்ஸ் செக் சென்ட் பண்ற எப்டி என்னானு சோ நம்மளுது அர ஏக்கரா இருக்குன்னு சொன்னாப்டி சோ நல்ல ஒரு பெரிய பிளாட்டு தா அப்டிங்கம்போது அவர் என்ன சொன்னார்னா காலையில அண்ணே இது மாரி கொஞ்சோ லக்சுரியா வேணு ஆ வீடு வந்து ச கொஞ்ச அத சுத்தி கொஞ்ச அப்டியே நடக்கற மாரி பார்க் மாரி ஒண்ணு வேணு ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வேணு அப்டின்னு சொன்னாப்டி சோ அது வந்து அது ஒண்ணு பிரச்சன இல்ல பண்ணிக்கலா என்னன்னா நம் ப இன்ட் நம் சுத்தியு லேண்டு தா ஃபுல்லா தோட்டம் தொறவுதான சுத்தியு நம்மளுது எக்ஸ்ட்ரா லேண்டு இருக்கா அர ஏக்கர தாண்டி
ஆ இருக்குப்பா சுத்தி இருக்குது
ஓகே ஓகே அண்ண என்ன சொன்னாருன்னா பக்கத்துல எடோ இருக்கு நம்ப இன்டோர்ட்ட மாரி ஏதோ ஒரு வெளையாட்டு டென்னிஸ் வெளாட்ற மாரி இல்ல கிரிக்கெட் வெளாட்ற மாரி ஒரு இது மாரி கேட்டாப்டி சோ அதுவு பண்ணி கொடுங்க அப்டின்னு சொன்னாப்டி சோ அதுதா சொல்லான்ட்டு என்ன அப்டினு கேக்கலான்தா சொன்னே ஓகே ஓகே நம்மளுது எப்டி பட்ஜெட்டு ம்
ஆ பட்ஜெட்லா நீ அண்ணன்ட்ட பேசிக்கோ எனக்கு தெரில அவருதா அந்தது மெயின்டன் பண்ணுவாரு ஐடியாஸ் இதெல்லா வேணா எனக்கு வந்து வெளில நீ வந்து அண்ணாட்ட பேசிக்கோங்க அந்த இதெல்லா ஆ அந்த இதா அவுட்டோரு இன்டோர் இது இதெல்லா வக்கிறத பொருத்து வீட்டுக்குள்ள இன்டீரியர் இதெல்லா நம்ம பாத்துக்கலா
ஓகே ஓகே ஓகே ம் சரி சரி அதா நா கேட்டல்ல ஒரு வார்த்த கேட்டோம்னா எப்டி நம்ம வீடு வந்து ஆ மாடன் வீட் ட்டு மாரி வேணுமா இல்ல நம்மளோட பழைய மாரி எதாது சொல்ற
பழைய மாரி தா இருக்கணு எனக்கு அதாவது வெளில அவுட் லுக்லா பாத்தீங்கன்னா அந்த பழைய தொட்டி வாசல் வீடல்லா இருக் குல்ல ம் அந்த மாரி வேணு ஆனா இன் டிரியர் டிசைன்லா கண்டிப்பா மாடர்னா இருக்க மாரி டிசைன் பண்ணிருங்க உள்ள
க்கம் போது நமக்கு வந்து ஆ ம ஏ ஏதாவது பழைய காலத்து வீடு மாரி இருக்கணு
ஆமா பழய காலத்து வீடு ஆனா ஆமா பழைய காலத்து வீடு ஆனா லைட்டிங்ஸு இதெல்லா வந்து கொஞ்ச மாடர்னாவே பண்ணிருங்க வெளிலேயும் ம் அந்த வாக்கு அது எல்லாமே ம் மாப்பே கார்டன் செட்டப் எல்லாமே கொஞ்ச மாடனா நல்லா இருக்கட்டு உள்ள இருக்கறத மட்டும் எனக் வெளியில அவுட்லுக் அந்த வாசல் அந்த வெளியில அந்த இது போடுவாங்கல்ல ஓடு இது மாரி அந்த மாரி இதெல்லா எனக்கு வேணு மாடில ம் கேரளா கெட்டப்ல இருக்கணு
உள்ள வந்து நம்ப வந்து ந டிசைனா வேணு உள்ள நம்மளுக்கு
ஆமா
ஓகே நா என்ன பண்றேன்னா த்ரீடி டிசைனா குடுத்தற ஃபஸ்ட்டு வந்து லேண்டு நா அ எ அளந்துட்டு போய்றே அளந்துட்டு போயி நா என்ன எடோ எப்டின்னு நா ஒரு மார்க் பண்ணிற இந்த எடத்துல வீடு வரு இந்த எடத்துல பார்க் வரு அந்த எடத்துல வந்து பார்க்கிங் வரு அப்டியே மார்க் பண்ணிறே மார்க் பண்ணிட்டு உனக்கு நா ஒரு டிசைன் குடுத்துர்றே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே குடுத்துர்றே அதே மாரி த்ரி டிசைன் குடுத் அப்றோ ஒன்னு உள்ள எப்டி இருக்கு இல்ல கலர்ஸ் செட்ட மாத்தணுமா இல்ல மாடதிட் கிச்சன் எப்டி இருக்கணு இந்த மாரி எல்லா புல்லா குடுத்துர்றே டிசைனு நீங்க ரெண்டு மூணு டிசைன் குடுக்குறே அந்த டிசைன நீங்க பாத்து சொல்லுங்க எந்த டிசைன் என்ன வேணு அப்டின்னு பாத்துட்டு சொன்னீங்கன்னா நா அதுக்கேத்த மாரி நா மாத்திட்டுவே இன்னொன்னு டிசைன்ல வந் த்து அ இன்னொனு என்னனா அ எப்டி சொல்றது நம்போ கண்ணாற பாக்குற மாரியே இருக்கு அதாது பாத்தீங்கன்னா இந்த க்ளாஸ் கண்ணுக்குள்ள போட்டுகுட் நம்ப அப்டியே திரும்புனா திரும்புவோம்ல சோ அந்த மாரி ஏத்த மாரி இருக்கு மினியேச்சர் அ சோ அதுலயே உக்காந்த மாரி சோ மினியே யேசர் மாரியு பண்ணி குடுக்குறோ நீங்க அப்டி பாக்க விரும்புனா நம்ம மினியேச்சர் மாரி நம்ம கையிலே சின்ன சின்னதா பண்ணி அது எப்டி இருக்குங்கனு நம்ம டெரக்ட்டா கண்ணால
சொன்னிங்கல அது மாரியு செஞ்சு கொண்டு வாங்க புள்ளைங்களு பாக்குங்க அவுங்களு பாத்து எதாவது அ முடிவு பண்ணிக்லா நம்ம
பசங்களுக்கு பே ப்ளே ஏரியா மாரி வீட்டுக்குள்ள எதா ஒன்னு வேணுங்களா இந்த மாரி
ஆ இல்ல கொஞ்ச பெரிய பசங்கதா அவுங்களுக்கு த தனித்தனியா ரூமு அவுங்க அவுங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணனு அது அவுங்க கிட்டயு நீங்க வந்தீங்கன்னா வரும்போது வச்சு பேசிக்லா அவுங்க அவுங்களுக்கு எப்டின்னா ஏன்னா இவனுக்கு ஒரு மாரி புடிக்கு அவனுக் க்கு ஒரு மாரி புடிக்கு பசங்களுக்கு அதுனால நீங்க வரும்போது பேசிக்லா அது மித்தபடிக்கி கிச்சன் ஹால் எல்லாமே நீங்க ம் நல்லாவே லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்க மாரி பண்ணிருங்க ஹோம் தேட்டர் செட்டப் தனியா பண்ணிருங்க
ம் நம்ப ஹோம் தியேட்டர் இருக்குறத வுட தனியா நம்ப ஒரு ஸ்கிரீன் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சுர்லா ஒன்னு ப்ச்சனை எத்தன பேர் ஹோம் தேட்டரு வச்சிர்லா சோ அதுக்கு ஒரு அ அதா ஒரு நால ஒரு பத் பத்து பேரு உக்காந்து பாக்குற மாரி ப்ரொஜெக்டர வச்சு ஒரு ஸ்கிரீன் வச்சுருவோ நீங்க வீட்லயே பாத் தீங்கனா தேட்ரு எபெக்ட்ல நீங்க பாத்துக்கலா சோ அந்த மாதிரியு பண்ணி குடுத்துர்லா ஒன்னு ப்ரச்சன
கண்டிப்பா அதே மாரி வயசானவுங்க இருக் இருக்காங்க அதுனால கீழ ஒரு பெட்ரூம் கொஞ்ச பெருசா வச்சுக்குற மாரி இருக்கணு
சரி சரி
ஆ அதே மாரி மேல பசங்களுக்குல்லா மேல ரூம் வச்சுர்லா அவன் ரெண்டு பேரும் பால்கனி கேக்குறானுங்க நல்லா ரெண்டு சைடும் கரெக்டா பாத்து பண்ணிருங்க
ஓகே ஓகே
ஆ அப்றோ வேற என்னப் வேற நீங்க செச்ச கொண்டு வாங்க கொஞ்ச எதுலையாது சேஞ்சஸ் இருந்தா பாத்துக்லா நீங்க காமிச்சிங்னாதா எங்களுக்கே தோணு
ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகே பால்கனி ஏரியாவுல நா எப்டி சொல்றது ஒர் ரூம்தா வரு சோ அது வந்து நீங்க எப்டி மாஸ்டர் பெட்ரூம்மா யூஸ் பண்ணிக்கிற இல்ல பசங்களுக்கு குடுக்குற மாரி
ரெண்டு பால்கனி வராதா
ரெண்டு பால்கனி பண்ணிக்லா ஒன்னு ப்ரச்சன இல்ல நீங்க அதா டிசைன்ல பாத்து நா கரெக்டா பண்ணி தரே
அதா அந்த சைடு ஒண்ணு பின்னாட் னாடி ஒண்ணு இந்த சைட்ல ஒண்ணுன்னு வச்சுட்டா கூட போயித்து பசங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாரி பண்ணீர்னு ஆனா
ஓகே ஓகே ஓகே சுத்தி என்ன தோட்டமா இல்ல எந்த வாழத்தோப்பா இல்ல தென்னந்தோப்பா இந்த மாரி
தென்னந்தோப்புதா இருக்கு ம்
ம் அதா எங்க இருந்து பாத்தாலு அந்த வியூ கெடைக்கிற மாரி வெளியில இருக் காத்து உள்ள வந்துட்டு போற மாரி நம்ம ஏர்குல ஏர் சர்குலேஷன் மாரி வெச்சு ஒன்னு பிரச்சன சுத்தி வீடு கெடையாது அப்டிங்கும்போது சுத்தி வாழ தோப்புதாங்கும் போது இது தென்னந்தோப்பு தா அப்டிங்கும்போது காத்து நல்ல வீடுல சர்குலேஷன் ஆகு மாரி பண்ணிக்குலா
அதா அதா எங்க பெட்ரூம் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாரி வெச்சிருங்க அது வந்து பால் கனி வேண்டா ஆனா அந்த பெரிய ஜன்னல்ருக்குள உள்ளவே ஒரு வால் உள் அது மாரி வெச்சு விட்ருங்க எங்களுக்கு சும்மா காத்தோட்டமா இருந்தா போது நல்லா வெளிச்சமா காத்தோட்ட மட்டு இருந்தா போது பசங்களுக்கு மட்டு பால்கனி இரு க மாரி வெச்சு வுட்ருங்க ரெண்டு பசங்களுக்கு மொட்டமாடியில வந்து ம் ஆமா மொட்டமா அ அதே மா லிஃப்ட் எதா வைக்க முடியுமா வீட்ல
லிஃப்ட்டு வெச்சு இது டபுள் ஃப்ளோர் தானே மொ த்தமாவே டபுள் ஃப்ளோர் தா சோ ஓகே அது நம்ம பண்ணிக்கலா டபுள் ஃப்ளோருக்கு லிஃப்ட் தேவனா படி வந்து
இல்ல ஆ மொ மாடியில வந்து டெரஸு போடுற மாரிதா இருக்கு ம் ஆமா அங்க ஒரு கார்டன் செட்டப் வைக்கணு
ம் ஹும்
வெச்சிட்டு ஈவினிங் டைம்லா உகீகாந்துக்குற மாரி இல்ல எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்க போனாங்கன்னா எல்லாரு மா டில உக்காந்து பேசிட்டு இருக்கணு அந்த மாரி ஒரு செட்டப் வேணு
ஓ ஓகே ஓகே ஓகேங்க
வீட்லயே ஃபங்கஷன்ல்லா ஏதா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லா வைக்கும் போது மாடியில வெச்சுக்குற மாரி
சரி சரி ம் ம் ம்
ம்
அடடா ஓகே ஒன்னு பிரச்சன இல்ல அத பண்ணிக்கலா நா லிஃப்ட் ரெடி பண்ணி தரே ஒண்ணு பண்ணிக்கலா சோ அது வந்து எக்ஸ்ட்ரா வரு பட்ஜெட்ல வராது நம்ப அண்ணன்ட பேசிட்டு என்னானு பண்ணிக்கலா லிஃப்ட் வெச்சுக்கலா அது ஒ பண்ணித்தருவோண்ணு ம் ப்ற சிறப்பா பண்ணிக்கலா ஒண்ணு பிரச்சன இல்ல சோ டைம் மட்டு ஆகு சொ ஏன்னா நம்ம பாத்து ஒவ்வொனு பாத்து பாத்து பண்ணு
ஒண்ணு இல்ல பொறுமையா பண்ணுங்க ம் நீங்க அதுக்கு முன்னாடி இத மட்டு முடிச்சு குடுத்துருங்க இந்த இது இது இது ஒரு சைடு போட்டு
ம் ஹ்ம்
அது ஒரு சைடு இன்னொ ரெண்டு இது இருக்கு நம்ப ஃபஸ்ட்டு இத முடிச்சுருவோ இது உங்களுக்கு கொஞ்ச நாள் தானே ஆகு ஒரு ஒரு மாசத்துல முடிச்சிருவீங்கல்ல நீங்க
ம் ம்
இது சின் இந்தத முடிச்சுட்டு நீங்க நம் ஆனா அடுத்த வார எனக்கு டிசைன் மட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க
கண்டிப்பா நா அது அடுத்த வாரோ வந்து ஃபஸ்ட் லேண்ட அலந்துட்டு போய்றே அழந்துட்டு போயிட்டு என்னனு பாத்துறே சோ அடுத்த வார வந்து உங்கள்க்கு ஃபுல்லா நா என்னென்ன வேணுனு பண்ணி கொடுத்தறே ஓகேங்ளா
ம் சரிப்பா
செரிப்பா செரிங்கக்கா சரிங்க நா வைக்கிறே நா இன்னொரு ஃபோன் வருது நா பாத்தட்டு பண்றே ஆ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி ம்